ஆ கே எப்டிங்க இருக்கீங்க நல்லா இருக்கங்க இது ஆம்மா அப்பா எல்லா எப்டி இருக்காங்க
எங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்குறாங்க ஒங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
உம்
இது இப்ப எதோ ட்ரிப்பு போனீங்கன்னாங்க அந்த ட்ரிப்புலா எப்டிங்க நீங்க போனீங்ளா
ஆங்க நா போல எங்க ஃபேம்லி ட்ரிப் போனாங்க அதுக்கு முன்னாடி நா எங்க பெரியப்பா கூட போனே
அப்டிங்ளா சேரிங்க அது நல்லபடியா போயிட்டு வந்தீங்கள்ல
ஆ
ஆ சேரிங்க அதுக்கப்றமா நீங்க ஒரு டிஷ் ஒன்னு பண்ணீங்கல்ல
என்ன டிஷ்
ரெண்டு நாள் முன்னாடி கூடயே ஒரு எதோ தொவையல் மாரி அரைச்சன் சொன்னீங்க நல்லா இருந்தது அந்த தொவையலு
தொவையலா
ஆ இந்த அதாவ்து தேங்காவே இல்லாம ஒன்னு சட்னி ஒன்னு அரைப்பீங்கல்ல
அது ரொம்ப சிம்பிளுங்க நா சொல்லி தரே உங்களுக்கு ஒன்னுமே இல்ல நீங்க ஒச்சக்கட்ல எட்த்துக்கோங்க
ஆ
அதுக்கமா மெளகா எட்த்துக்கோங்க வெங்காய எட்த்துக்கோங்க
மெளகானா பச்ச மொளகாவா காஞ்ச மொளகாவா
அ காஞ்ச மொளகாவு போட்ணு பச்ச மொளகாவு போட்ணு
ம்
அதுக்கமா கடுகு எட்த்துக்கோங்க
ம் கடுகு ஏங்க கடுகு வெறு கடுகா
ஆ ஹா அது கடசியா வேணு
ம்
அதுக்கப்பமா வாட்டர் எட்த்துக்கோங்க தண்ணி இதெல்லா போட்டு அரைச் சீங்னா ஒரு மாரி வரு ஒயிட் கலர்ல
இல்ல இல்ல இப்ப ஒடச்சகட்ல ஆ வேற என்ன சொ சொன்னீங்க ஒடச்சக்கட்ல போட்டுட்டு
வேங்க வெங்காய ஆ அதுக்கப்மா வந்து ம் வச்ச மொளகா
ஆ அதா பச்ச மொளகாவு காஞ்ச மொளகாவு போட் ட்டு அரைக்க சொல் பூண்டு அ பூண்டு வேண்டாமா
ஆ பூண்டு உங்க இஷ்டங்க பூண்டு போட்றதா இருந்தா போட்லா தேங்கா சட்னிக்கு பூண்டு நாங்க போட மாட்டோ பூண்டு நீங்க போட்லா அதுக்கப்மா மொளகா போட்டு இதல்லாம் போட்டு நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத் து சட்ன மிக்ச்சியில போட்டு அரச்சிட்டு கடுகு போட்டு தாளிச்சி சாப்ட்டா சூப்பரா இருக்கு
கடுகு போட்டு தாளுச் இப்ப இதுலா வந்து இந்த இஞ்சி கொத்தமல்லி கறிவேப்பில இதெல்லா போட வேண்டாமா
அது கொத்தமல்லி கருவாப்பில்லலா தேவல்ல கருவாப்பில்ல வேண்னா நீங்க அந்த க தாளிச்சு போடத்துல வேண்னா ஆட் பண்ணிக்கலா
ஆ அதுல இது பண்ணிக்லா நல்லா இருந்துது எ பொண்ணு கூட சொல்லிட் இந்தா இந்த மாரி தர்ஷினி வீட்ல குடு த்தாங்க அந்த சட்னி நல்லா இருந்துது ஆனீட்டு நீங்க அதுக்கு அப்புறமா அந்த ஆ சொல்லுங்க அந்த
வீட்டுக்கு பக்கல ஏதாச்சு கட நல்ல கட இருக்குதா
எதுக்குங்க
ஷாப்பிங்க்கு தாங்க
ஷாப்பிங்க்கா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாரில்லா இல்லங்க
அப்டியா
இது மேகில கூட நீங்க என்னமோ தாளிச்சி ஆனியன்ல்லாம் போட்டு ஏதோ ஒன்னு
அது ரொம்ப ஸ்நாக்ஸ்ல்லாம் பணத்து எல்லாமே வந்து எனக்கு கையில கடைக்கறதெல்லா அள்ளி போடுவ அது நல்லா வந்துரு
ஆ அது கூட நல்லா இருக்குன்னாங்க
அது வந்து மேகி வந்து போடுறதுக்கு முன்னாடி அ இஞ்சி
உங்க வாய்ஸ் வந்து எக்கோ வருது கொஞ்சோ நீங்க பாத்து பேசுங்கள
ஆ ஓகே அ ஸ்டவ்வ பத்து வச்சு அடுப்ப வச்சுட்டு மொதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ணு அதுக்க அப்பறமா வந்து சோயா சாஸ் ஊத்தணு அதுக்கப்மா வெங்காயோ இதல்லா வேண்னா நீங்க போட்லா நாங்க அப்டி எதுவுமே போட மாட்டோ வெஜிடேபிள்ஸ்ஸு எல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அ காஷ்மீர் மெளகாத்தூளு இல்லா கொலம் மெளகாத்தூளோ போட்டுட்டு கரம் மசாலா போட்ருங்க உப்பு போட்டுடுங்க போட்டுட்டு மஞ்சத்தூள் ரொம்ப இம்பார்டன் மஞ்ச தூள் கொஞ்சோ நறையவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி ஊத்திடுங்க தண்ணி ஊத்தி மேக்கி கொதிச்சோனே இப்பி மசாலா நறைய போட்டுட்டு சில்லி ப்ளக்ஸ் போட்டுட்டு மறுபடியு இதே ரொட்டின் தா சோயா சாசு கொலம் மொளகா தூளு மஞ்சத்தூள் அ க கரம் மசாலாவ்மே பண்ணிங்ன்னா ஸ்பைசியா வந்துரு
நல்லா அந்த இது வரு
ம் ஃப்ளேவர்ஃபுல்லா
நானு வந்து எ ஃப்ரெண்டு எப்டி சொன்னாங்க தெரியுங்களா இப்ப நம்ம கடையில விக்கிற மேகிய கூட வாங்குறோம்ல எனக்கு அந்த மேகிய விட இந்த பிளைன் மேகி வருது பாத்தீங்ளா பேக்கெட்டோட அத வாங்கின் வந்துருவே நானு வாங்கினு வந்துட்டு வெங்காயோ கோசு கொட மிளகா எல்லாமே போட்டு இந்த இத கொஞ்சோ சுடுதண்ணிலா டிப் பண்ணி வச்சுட்டோனே வெந்துரும்லா இந்த மேகி அப்போ இந்த காய்கறி கேரட்டு் பீன்ஸ் கொடமிளகாய் கோசு எல்லாம் போட்டு
அதுக்கு ரோட்ச் சைடு வ இ நூடுல்ஸ் தா
ஆ அந்த மாரி கொஞ்ச ஆனா என்ன ஒண்ணு அதுல வந்து அஜின மோட்டோல்லா போடுவாங்க நா அதுல போட மாட்டே இதுல போடாம வெறு வந்து ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் கொஞ்ச போடுவே போட்டுட் ஃபஸ்ட் எண்ண ஊத்திடுவே எண்ண ஊத்திட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்ச போடுவே அதுக்கப்புறமா வெங்காயோ போடுவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேரட் பர்ஸ்ட் போட்டுருவே கேரட்டு கொஞ்ச பீன்ஸு நல்லா வேகனும்ல சீக்கத்துல வேகாது அது அது வெந்த பிறகு கோஸ போடுவே கோஸ போட்டு கோஸ் நல்லா அந்த எண்ணெய்லியே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுல கேப்சிகம் போடுவே போட்டு ஒரு பக்கோ வந்து இந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்க வெச்சு வெச்சிருப்பே அதுல இந்த மேகிய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷ மூடி வெச்சன்னா நல்லா அது வெந்தோன்னே ஒரு மாரி வரு அத வந்து டேப்ல அத அலசிட்டு அந்த தண்ணியோடவே வெளில எடுத்துருவோ அலசிடுவோ ஒரு அலசு அலசிட்டு அத எடுத்து இந்த காய்கறிக வெந்த பிறகு அதுல போட்டு உப்பு பெப்பர் போடுவே பெப்பர் கொஞ்ச நெறையவே போடுவே
காரத்துக்கு
காரத்துக்கு எனக்கு வந்து அந்த சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் தா போடுவே பெப்பர் மட்டும் கொஞ்ச நல்லா அந்த என்து இந்த அந்த மேகியை பாத்தாலே
ம்
ரெட்டால்லா இருக்காது மீடியமா இருக்கு அந்த ஒய்ட்டு இந்த பிளாக் அங்க அங்க அந்த பெப்பர் தெரிஞ்சிருக்க மாரியே இருக்கு
உம்
அத போட்டு பண்ணுவே இதுல நா அஜினோ மோட் டோ இந்த சோயா சாஸீ இந்த வினிகர் இது மூணுமே அவாய்ட் பண்ணிடுவே இத மூணுமே நா வீட்ல சேக்க மாட்டே நா செய்ற எந்த ஃபுட்டுலயுமே அது சேக்க மாட்டே
ஹெல்த்தியா செய்ரீங்க
ஆ இது எனக்கா அது புடிக்காது அதுவு இல்லாம அது
ங்க இப்ப உங்ளுக்கு கம்ப்யூட்டர் பத்தி நல்லா தெரியுல்ல எங்க இதுல வந்து நா வந்து இதோ ஒன்னு வந்து டைப் பண்ணி நோட் மாரி போடுணு
உம்
அப்ப வந்து டைப் பண்ணதுக்கு எங்க இதூல வந்து கம்ப்யூட்டர் எல்லா இல்லயா அதே மாரி டைப் பண்றது பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது
ம்
அவ் அதுக்கு என்ன பண்ணு
டைப் பண்றது பிரிண்ட் அவுட் ஏ எடுக்க முடியாது
எங்க கம்ப்யூட்டர்ல அந்த ஆப்ஷன் இல்லையே
இருக்கே டைப் பண்ணி பிரிண்டட் எடுக்கலாங்க
நம்ம டைப் பண்ணத அப்டியே பிரிண்ட்டு எடுக்கலாமா ஏஃபோர் ஷீ்ட் மாதிரி
ஆ எடுக்கலா
ஓகேங்க
உங்களுக்கு எம் எஸ் ஆஃபீஸ்ல போயிட்டு
ஆ
ஓ அதாவ்து பிளைனா நீங்க டைப் பண்றதுன்னா வேர்டுல போயி்டுங்க வேர்டுல போயி நீங்க ஃபுல்லா டைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஏ போஃர்ல ஃபுல்லா வரவேக்கு அதுல எடுத்துக்கலா இல்ல எனக்கு பில் மாரி பாக்ஸ் மாரி வேணும்னா எக்ஸல்
இல்ல இல்ல இப்ப வந்து க கைடு கத புக்லனா இருக்கும்ல
ம்
அந்த மாரி எனக்கு வேணு அத நா பிரிண்ட் அவுட் எடுக்கற மாரி
அது வந்து ஈஸி தாங்க அது நம்ம வேர்ட்லயே டைப் பண்ணி அழகா பிரிண்ட்டு எடுத்துடலா
ஆ
நீங்க வந்துட்டு இந்த எனக்கு வந்து இப்ப நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல் இருக்கு
ம்
அப்றோ மூணு நாள் லீவ் தான வீட்டுல தா இரு
மூணு நாள் லீவா
ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே வந்து மொ மொஹரம் பெஸ்டிவலு நாளைக்கு ஒரு நாள் தா ஸ்கூலு நாளைக்கு போயிட்டு வந்துருவே வந்த உடனே நீங்க ஒரு இப்பல்ல இன்னைக்கு எழுதி கொடுத்துருங்க
ஆ
நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நா என்ன பண்ணுவே அத வந்து என்னுடைய ஃபோன்ல தமிழா இங்கிலீஷா
இங்கிலீஷ் தா ஃபுல்லாமே
இங்கிலீஷ்னா நானே டைப் பண்ணிடுவே
இல்லங்க எனக்கு அப்டி டைப்பிங் பிராக்டிஸு வந்துரு அத கத்துன்டா மாரி இருக்கு அதுக்குதா
அதுல வந்து டைப்பிங்கு வந்துரு சப்போஸ் நா தமிழா இருந்தா என்ன பண்ணுவன்னா என்னுடய சிஸ்டமில வந்து வெப் கா கா காம் கனெக்ட் பண்ணிடுவே வாட்ஸ்ஆப் வெப்ப கனெக்ட் பண்ணிட்டு என்னுடைய வாய்ஸ் மெசேஜ்ஜ இந்த தமிழ் டைப்பிங்கு கொடுத்து வாட்ஸ்ஆப்ல என்னோட க்ரூப் என்னோட இது இருக்கு அதுக்கு அனுப்பிப்பே அனுப்பிட்டு அத வந்து சிஸ்டம்ல வாடஸ்ஆப் வெப்ப கனெக்ட் பண்ணிடுவே கனெக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலியமா அத காப்பி பண்ணி வேர்டுல பேஸ்ட் பண்ணிடுவே
ரொம்போ பிரில்லியன்ட்
அப்ப வந்து தமிழ்ஃபாண்ட் வந்து நம்ம உட்காந் அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்டியே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துருவே
அதே மாரி பிளாக் அண்ட் ஒயிட் தா வருமா பிரிண்ட் அவுட்டு
ஆ பிளாக் அண்ட் ஒயிட் இப்ப கலர் பிரிண்ட் அவுட்டா இருந்தா கலர்ல வரு இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்னா ப்ளாக் கன் ஒயிட் தா வரு அ
இல்ல நா இப்ப டைப் பண்ணது வந்து ஒயிட் ஷீட்ல பிளாக் கலர்ல டைப் பண்றே ஃபாண்ட் டு அப்ப பிரிண்ட் அவுட் எடுக்கம் போது எங்க கிட்ட பிளாக் அண்ட் ஒய்ட் ஆகுது அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் மட்டு தா வருமா
ஆமா கலர்ல்லா இப்ப ரெட்டு ப்ளூ பிளாக்லா இருக்குல்ல அது வந்து கலர் மையின்ட்டு அது தனியா ஃபில் பண்ணுவாங்க
ம்
அ ஒவ்வொன் இப்ப வந்து எங்க ஸ்கூல்ல இருக்கறது வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தா அதே எ ஃப்ரெண்டு ஒரு வீட்ல இருக்கர்து வந்து மூணு இருக்கு பிளாக்கு கிரீனு ரெட்டு அந்த மாரி இருக்கு கலர்ல
பிரிண்ட் அவுட்டு அப்ப யாருங்க கிரீன் எடுப்பாங்க
அவுங்க வந்து அந்த மாரி கலர்ஸ் இருக்கு நம்ம கலர்ஸ் சேஞ்ச் கூட பண்ணிப்பாங்க அந்த மாரி கலர்ஸ்ல்ல அவுங்க செலக்ட் பண்ணிப்பாங்க எனக்கு இதுல பிரிண்ட்டு வேணு ப்ளூல வேணு கிரீன்ல வேணு ரெட்ல வேணுன்ட்டு அப்ப அந்த மைய மட்டு யூஸ் பண்ணிப்பாங்க
ஓகே ஓகே
பிளாக் அண் ஒயிட்னா பிளாக் அண் ஒயிட்ல எடுத்துப்பாங்க கலர்னா கலர்ல எடுத்துப்பாங்க அந்த மாரி பிரிண்ட் எடுத்துப்பாங்க
இப்ப மூண் நாள் லீவ் வர்து என்ன பிளான் வச்சுக்கிறீங்க
எங்கயுமே போற பிளான் இல்லங்க கைல பைசா இல்லங்க பைசா இருந்ததுன்னா எங்கன்னா போலா பைசா இல்ல நமக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் வேற மன்த் எண்டு் வேற எல்லாமே ரெண்டாந் தேதி ஈ எம் ஐ ல வந்துருது
அய்யய்யோ
ஈ எம் ஐ வ ரெண்டாந் தேதி ரெடி பண்ணிற்னு ஒன்னாந் தேதியே ரெடி பண்ணி ரெண்டாந் தேதி போட்டாதா ஈ எம் ஐ கட்றதுக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு மாச டை ட்டா ஓடுங்க இந்த மே மாசோ சம்பளோ இல்லாட்னால ஜூன்ல கொஞ்சோ அடி வாங்கு
ம்
ஜூன்லருந்து கொஞ்ச ஜூலை கொஞ்சம் இதுவாகு ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து கொஞ்சோ அப்டியே வந்துரு கொஞ்சோ தூக்கிக்கிட்டு வருவோ தலைய மே வரைக்கு அடுத்த மே ஏப்ரல் வரைக்கு தலைய தூக்கிகிட்டு ஆடுவோ அதுக்கப்பறமா அந்த ரெண்டு மாசோ சம்பள இல்லாத்னால அடி வாங்கிரு அப்டியே ஒரு நகைய வச்சுதா செலவு பண்ணிட்டு இருக்கே இந்த மந்த்து அ அதுக்குள்ள இப்ப எ பொண்ணு வண்டி வாங்குனா அவளுக்கு ஈ எம் ஐ வந்துடு என்னுடைய பர்சனல் லோன் ஒண்ணு இருக்கு எ தங்கச்சி கிட்ட ஒரு லோன் வாங்குனே இதெல்லா கட்டணு எங்கெங்க வருமானோ வருது அதுக்கு மேல செலவு வருது எங்கனா பார்ட்டு டைம் ஜாப் கூட பாக்குறங்க கெடைச்சதுனா கூட போயிடுவே டூஷனு அது இதுனீட்டு அப்டியும் எ எப்டி எப்டியோ தாங்க கவர் பண்ணே முடியல மின்னல்லா தெம்பா இருப்போ ஏஜ் கம்மியா இருக்கு அப்ப இப்ப நமக்கு நாப்பத்தஞ்சு கிட்டக மேல வந்து விடவே நம்மளால எந்த ஒரு ஒர்கையு
ஃபீல் பண்ணாதீங்கங்க எல்லாமே நடக்கு நல்லதே நடக்கு நல்லதே நெனைப்போ
ஆ ஆனா அப்டிதா யோசிச்சுட்ருக்கே செரி எல்லார்கிட்யு சொல்லி வெச்சுட்ருக்க என்னப்பா டியூஷன் இருந்தா சொல்லுங்க டியூஷன் சென்டர் அந்த மாரி போனம்னா நம்மளுக்கு மந்த்லி பேசிக் பே மாரி அப்டியே வந்துரு சும்மா ஒரு நாள் எத்தோ ரெண்டு நாள் எத்தோம் நூறுபா அம்பது ருபா இதெல்லா